அம்
வணக்கங்க சொல்லுங்க
அதுக்குள்ள குழந்த அழுகுற மாதிரி இருந்ததுங்களா சரி அதுதா என்ன சத்தன்னு பாக்கலான்னு போயி்ட்டு வந்தங்க
சேர் சேரிங்க நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நானு இப்பதாங்க சாப்பிடலான்னு உட்காந்துருக்கறே சரி அதுக்குள்ள உங்க கூட பேசனு போல தோணுச்சுங்களா சரி பேசிட்டு அப்டியே சாப்டர்லா அப்படின்ட்டு வந்தங்க
சேரி சேரிங்க எ சகோதரி கூப்பிட்டாங்களாங்க உங்களுக்கீது
அ இல்லைங்க உங்க சகோதரி இன்னு கூப்பட்ல
சேரி சேரிங்க தம்பி கீது தூங்கிட்டு இருப்பானுங்க
ஆமாங்க சின்ன குழந்தைல்ல அதனால தம்பிய தூங்க வச்சுட்டு இருப்பாங்க தூங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்நேரோ கூப்ட்டுருப்பாங்க
சேரி சேரிங்க வருவாங்க
அப்றோ நா உங்ககிட்ட வேலை சம்பந்தமா ஒரு விஷ்யோ கேக்கணுன்ட்டு இருந்தங்க
சொல்லுங்க
அ நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்கல்லங்க ரெண்டு மணி நேரோ பர்மிஷன் னு அது வந்து நம்ம மாசத்துல எவ்ளோ டைம் பர்மிஷன் அப்ளை பண்லாங்க
அது நம்ம அது ரெண்டு மணி நேர தானங்க எ நாங் பெர்மிஷன் வந்து நாங் அப்ளயே பண்ணதில்லைங்க ரெண்டு மணி நேரோ கேட்டு நாங்க எடுத்துப்போ ஆனா நாங்க வந்து இது பண்ணது இல்ல அவரு வந்து பண்ண சொன்னது இல்ல நாங்களும் பண்ணது இல்லை அதை எடுக்கலாங்க மாசத்துக்கு ரெண்டு தடவையோ என்னமோ எடு க்கலாமே
சேரி சேரிங்க புரியுதுங்க நம்ம வந்து அவங்க கொடுத்த டாஸ்க்க வந்து முழுசா வந்து டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோ அப்டின்னா நம்ம பர்மிஷனே அப்ளை பண்ண தேவயில்ல அப்டியே போயிடலா நாங்களு அப்டிதாங்க பண்ணிட்டு இருக்கோ எதுவும் மீட்டிங் இல்ல அப்டின்னா பிரச்சனை இல்ல நாம வந்து லேப்டாப்ப மூடி வச்சிட்டு அப்டியே போயிட்லாங்க
இல்லைங்க இப்ப எங்கள் து என்னன்னாங்க நா வந்து பத் பாத்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக் போனே நானு அக்கா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறே எங்க அக்கா ஒருத்தங்க எல்லாருக் என்னன்னா ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தங்க அவிங்க லீவ் போட்டாங்க
சேரிங்க
நா வந்துட்டு பாதி பண்ணிருந்த நா வரலன்ட்டு சொன்னே எங்க வீட்டுக்கார்ல்ல வந்துதா ஆகணு எல்லாரும் போறாங்க நீயு வான்னு சொல்ட்டு கூட்டிட்டு போனாருங்க போயிட்டு வரக்கில்ல நேரோ ஆயிடுச்சுங்க
சேரிங்க
நா பாதிதா பண்ணியிருந்தேங்க பாதி பண்ணல ஒரு நூத்தி எழுபது அப்டி தான் பண்ணியிருந்தேங்க ஒரு எம்பது ஆடர் கிட்ட பண்ணல அப்றோ வந்துட்டு சொன்னங்க நா வந்து அவருகிட்ட ஆனா கேட்டங்க ஆனா அவரு வந்து இல்ல பண்ணித்தா ஆகணு யார் எல்லாரு இந்த மாதிரி நெறையா பேர் வந்து விடுமுறை போட்டாங்க அதனால என் என்னால இன்னைக்கு வந்து உதவ முடியாத நெலமையில இருக் கறேன் நீங்களாவது புரிஞ்சுக்குங்கன் சொல்ட்டாருங்க எப்பவுமே அப்டி சொல்லமாட்டேன்னு சொல்ட்டாரு செரி அப்ப அவருக்கு அந்த அளவு அந்த அளவுக்கு அங்க கஷ்டோ இருக்கமான்ட்டு இருக்குதுன்ட்டு சரின்னு நேரமே வீட்டுக்கு வந்துரலான்னு பாத்தா வரவும் முடில்லங்க ஒரு வந்தும் ஒரு எறநூறுதா முடிக்க முடிஞ்சுது அம்பது முடிக்க முல்லைங்க அப்பற அப்டியே வுட்டுட்டே
அவர் எதும் கேக்கலையா பரவால்ல எதோ உங்களால முடிஞ் முடிஞ்சதாவது ட்ரை பண்ணிருக்கிறீங்க அப்டின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்லல போல
இல்லைங்க சொல்லல அப்ப நா அடுத்த நாள் கேட்டேங்க இந்த மாரி விடுமுற வந்து பதிவு பண்ணுமானு கேட்டே அதெல்லா நீங்க ஒன்னும் பண்ண வேண்டா உடுங்க அதா மத்த நாள்ல்லா நீங்க ஒருநாள் கூட இதுவரைக்கும் விட் ட்டதுல்லல உடுங்க அப்டின்னு சொல்ட்டாரு அப் பறோ மறுபடி சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அடுத்தநாள் மறுபடியு அத சேத்து பண்ணிவுட்டே
சேரிங்க
அதும் முழுசா பண்லீங்க ஒரு முப்பதோ என்னமோ
அப்டிங்களா
ஆமா அப்றோ இல்லைன்னா அப்பறோ அது ஒருநாள் கண்டிப்பா போய் இப்ப இல்லைனாலும் ஒரு ஒருநாள் நா உங்களுக்கு அத பண்ணுனே இவரு அப்டி சொல்ல மாட்டாரு ஆனா சொல்லிட்டாருன்னா நம்ம இவ்ளோ இவ்ளோ நாள் அப்றோ வேல செஞ்சதெல்லா வேஸ்ட்டா போயிரும்ல
ஆமாங்க கண்டிப்பா
அதனால நானே போயிட்டு இந்த மாரி பண்ணிற்றே அப்டி இல்லங்க இல்ல பண்ண வேண்டான்னுதா சொன்னாரு மறுபடியு கொஞ்ச கொஞ்சமா சேத்தி கூட பண்ணிக்கோங்க உடுங்கன்னு தா சொன்னாரு எதுக்கு தேவ இல்லாத வேலன்ட்டு முடுச்சு குடுத்துட்டு வந்தேங்க
ஆமாங்க அவங்க என்னதா சேரி சேரின்னு சொன்னாலும் கண்டிப்பா நீங்க பண்லயல்ல அப்டின்னு வந்து எப்டி இருந்தாலும் சொல்லிடுவாங்க
இ இன்னைக்கு ஒரு தப்பு கூட காணோங்க தெனமோ முப்பது தப்பு நாப்பது தப்பு போட்டு அனுப்பு ப்போங்க இனி இப்பதா பத்து ஒரு பன்னெண்டுதா வந்திருக்குது
நீங்க நம் கண்டிப்பா வந்து மிஸ்டேக் கண்டுபிடிச்சே ஆகோணுமா நீங்க
கண்டிப்பா கண்டுபுடிக்கணுன்னு இல்லைங்க ஆனா பாக்குறது நல்லது ஏன்னா நம்முளுக்கு வே கா நம்ம அலுவலகத்துக்கு வேல தர்றாங்கல்லங்க வெளிநாட்லருந்து
ஆமா
அவங்க வந்து இவிங்கல கேப்பாங்க ஏ வந்து ஒழுங்கா பண்ண இப்ப நம்ம இது பா பாத்து அனுப்பறது வந்து நேரு அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட தலைவர்க்கு அனுப்ப அனுப்பிருவோங்க அவர் வந்து அந்த வெளிநாட்டுல இருக்கறவங்களுக்கு அனுப்பிருவாங்க
ஆமாங்க
அவங்க வந்து து இப்ப இத பாத்துட்டு என்னம்மாங்கன்னா இதுல ஏதாவது தப்பு கண்டுபுடிச்சாங்கன்னா நம்ம இங்க யாரு தப்பு பாத்தோமோ அவங்க மாட்னோ நா நாங்க ஒரு மூணு பேர் பாக்குறோமா இப்ப இதுல தப்பு இருந்ததுன்னா நாங்க மூணு பேர் மாட்டிப்போ அப்படித்தாங்க பொழுதுதோ நேத்துக்கு வந்தோன்னியுமே மாட்டிக்கிட் ட்டோ மொத வாரமே ஆனா அது நாங்க பாக்கவே இல்ல எங்களுக்கு வந்து தலைவர் அனுப்ச்சா தானங்க நாங்க பாக்க முடியும் எங்களுக்கு தலைவர் அனுப்பவே இல்ல அந்த குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட்ட மட்டும் அவர் அப்படியே வெச்ட்டாரு அனுப்பாம மறந்துட்டு அது வந்து அந்த வெளிநாட் ட்ல இருக்கவுனுங்க அதுலயே ஒரு குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு தப்பு போட்டு அத வந்து மெயில் பண்ணி உட்டானுங்க இந்த மாரி இது இத்தன இருக்குது இந்த மாரி தப்பு சரி தப்ப பாத்ததுல இத்தன தப்பு இருக்கு
சேரிங்க
அப்டின்ற மா மொதல்ல வந்து உங்க டீம் கொ குழுவுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்டின்ற மாரி போட்டாருங்க அப்பறம் எங்க அ மேலாளர் இருக்கார்லங்க பிரதீப்பு
ஆமாங்க
அவரு போ சா நைட்டு ஒரு ஒரு மணிக்கு பொழுதோட ஒரு மணி காட்ட கூப்ட்டாருங்க
சேரிங்க
மீட்டிங் மாரி போட்டு எல்லாத்தையும் கூப்ட்டாரு கூப்ட்டு ஏன் வந்து இந்த மாரி தப்பு வந்தது உங்களுக்கு என்ன தெரியாதா
ஆனா அந்த ப்ராஜெக்ட அனுப்பாம விட்
அத அனுப்பவே இல்லைங்க அத வந்து தலைவராவது சொல்ணும்மில்லங்க இந்த மாரி நான் தான் அனுப் ப்பாம உட்டுட்டேன்னு ஆனா அவரு வந்து சொல்லவே இல்லைங்க
அப்பறோ உங்ககிட்டயாவது தனிப்பட்ட முறைல சாரி கேட்
யார் ஆ ஹ ய எதுமே கேக்கலீங்க அவர் வந்து போய் இருங்க நான் பாக்குற யாருன் போனாருங்க போய்ட்டு திருப்பி வரவே இல்ல
ஓ அவரு அவரோட பேரு காப்பத்திக்கணுங்கறக்காக சொல்லல
இவுரு இவுரு பாட்டுக்கு திட்டு திட்டுன்னு திட்றாரு உங்களுக்கு இது கூட தெரியாதா இதுவே வந்து மொ மொதலும் கடைசியுமா இருக்கட்டும்
சேரிங்க
நீங்க இங்க என்ன வேல செய்றீங்க இது கூட பாக்காம இப்ப வந்து ஒருத்தரு தப்பு பண்ணாலும் டீ மொத்த குழுவுமே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே யாரு தப்பு பண்ணா என்ன
ம் ம் ம் அவங்களுக்கு என்ன யாரு என்ன பண்ணாலும் சேரி அவங்களுக்கு நா அவங்க பர்ஃபெக்ட்டா இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி குடுத்துரணும்
ஆமாங்க அப்டி எங்க பகல் தலைவர் வந்து என்னன்ட்டாரு ஒரே வார்த்தைல காலைல மறுபடியும் கூப்ட்டாருங்க அவரு அவரு கூப்ட்டாருங்க திட்டல கூப்ட்டாரு கூப்ட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு
சேரிங்க
அவரு எப்பவுமே யாரு எங்கள ஃபோன் பண் நாங்க யாரு எங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவர்கிட்ட சொல்லிருவங்க இவங்க கூப்ட்டாங்க
சேரிங்க
அப்டின்னு நாங்க ரெண்டு பேரும் சொல்லிருவோம்
சேரிங்க
அப்பரம் கூப்ட்டாரு கூப்ட்டுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாரா அப்பறம் நா வந்து சொன்ன இந்த மாரி அவரு இததான் சொன்னாரு
ஆனா ப்ராஜெக்டே அனுப்பல அப்டின்னு சொன்னீங்களா
அதே சொன்னோம் சொன்னதுக்கு வந்துட்டு அப்ப நீங்க அந்த அந்த ஒரு இது மட்டும் வரலன்னு உங்களுக்கு தோணி இருக்கணும்ல ஏன் வந்து உங்களுக்கு தோணல
ம்
என்னடா எல்லாமே வருதே அது ஒண்ணு மட்டும் ஏண்டா வர்ல
நீங்க சொல்றது பாத்தா அப்போ அவங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்க தான் கவன குறைவா இருந்தட்டீங்கன்னு நம்ம மேலதான் போடுறாங்க
சொன்னாரு அப்றோ நாங்க சொன்னோ அது எப்புடியு அதாவ்து இது வந்து எல்லாமே நம்ளுக்கு வராதுங்க இல்லைன் குடுத்துருக்கற ஆடரு மட் டும் தா நம்ளுக்கு அனுப்புவாங்க அதுல எதாவ் ஒரு கேள்விக்காவது இல்லைன் குடுத்துருந்திங்கன்னா தா நம்ளுக்கு அது வரும்
ஆமா இ
அப் ஆ அ அது வந்து நாங்க அப்பறோ கேட்டோ அது எப்டி அவுங்க வந்து இல்லைன் குடுத்தாங்களா இல்லைன் எங்ளுக்கு எப்டித் தெரியு
ஆ
அப்டின் நாங் கேட்டோ அதுக்கப்பற இருந்துட்டு புரியுது ஆனா அவருகிட்ட சொல்லி புரிய வெக்க முடில ஆ அப்டின் சொல்ட்டு செரி உடுங்க இனிமேல் வந்தா எ வ கண்டிப்பா வரும் தெனமு அப்டி வர் இல்லன்னா நீங்க என்ன வந்து கேளுங்க நா வந்து உங்ளுக்கு போட்ற அப்டின் சொன்னாருங்க சேரின் பாத்தா
ம்
இப்ப வந்து பாத்தா அத மொத்தத்தயு எனக்கே போட்டாங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட்டு மட்டு மொத்தமா
ஒ ஓ மொத்தமாவே நி நல்ல வேல நீங்க அந்த குரூப் ஃபுல்லக் இது இந்த மாரி பண்ணிட்டாங்கன் சொல்லிருந்திங்கன்னா இருக்குற எல்லாத்திலயு கஷ்டமான ஆடற உங்குளுக் போட்டுஉட்டு இதுதா முடிக்கணுன் சொல்லிருப்பாங்க
மத்தளோ அ அது ஈசிங்க அது வந்து எப்டினா நம்ளுக்கு வந்து அந்த ஒரு இது மாரி குடுத்தர்றாங்க வகுப்மாரி அதுலதா வருங்க அதுலியே வந்து அவுங்க இங்க இல்லேன் குடுத் த்து குடுத்துருக்கற அதெல்லாமே அ அச்சடிச்சிர்க்கர்து எல்லாமே நம்ளுக்கு அதுல வந்துரு
சேரிங்க
வந்து அத மட்டு பாத்தா போதும் அதாவது அந்த எக்ஸல்லயே நம்ப பாத்துக்ட்டா போதும் நம்ம வந்து உள்ள போயி ஆ பாக்கணு அப்டின்றது இல்ல எதாவ் ஒரு சில கேள்விக்கு மட்டு நம்மோ நம்ளோ அந்த பத்தரத்த ஓப்பன் பண்ணி பாக்கோணுங்க மத்தது எல்லாத்துக்கு பாக்க தேவயில்ல
சேரிங்க
இது வந்து என்ன ஆயிட்ச்சி இவுங்குள்து வந்து இப்ப நா பாக்கறது வந்து பாத்திங்கனா எல்லா கேள்விக்குமே நம்ம உள்ள போய் தா பாத்தாவணு வேற வழியே கெடயாது ஏனா அதுல இருக்குற எல்லாக் கொல் எல்லா கேள்வியுமே ஒரே கேள்வி அது வந்து நம்ம அ அந்த ஈஸியா இருக்குன் சொன்ன பாருங்க அதுலயுமே இந்த ஒருக் கேள்விக்கி தா நம்ம ஓபன் பண்ணி பாப்போ இதுல மொத்த கேள்வியு அந்த ஒரே கேள்வியாதாருக்கும்
ஆமாங்க க கேள்வி வந்து முக்கியமான கேள்வியா இருந்தா கண்டிப்பா கடைசி வரைக்குமே ஓப்பன் பண்ணி பாக்கற மாரி தாருக்கோ
ஆமா அதும் குறிப்பிட்ட ஒரு புள்ளைங்க நானும் பாத்துட்டேருக்க தெனமு அதுக்கு தா தப்பு
ம்
இன்னைக் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு எரர அந்த புள்ளைக்கே போட்டங்க
அந்த பொண்ணுட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிங்ளா இந்த எடத்துலல்லா நீங்க தப்பு பண்றிங்க சரி பண்ணுங்கன்னு
சொன்னாலு கேட்க மாட்டங்கிறாங்க இன்னொன்னு யார் ஐ டி யார் யூஸ் பண்றாங்னே தெரியமாட்டேங்குது நம்ளுக்கு வந்து இதாட்ட குடுத்துருப்பாங்கங்க இப்ப என்னது வந்து நா பொழுதோட யூஸ் பண்றன்னா காலைல ஒருத்தங்க என்னோடது என்னோடதயே யூஸ் பண்றாங்க அதுல வந் பாத்திங்கன்னா திருப் பி அதுல நெறய தப்பு வருது நா எனக்கே நா தப்பு போட்டுகிட்ருக்க என் பேரு தா போட்டாவணு அது யாருன் நமக் தெரியாது நம்முள்து யாரு யூஸ் பண்றாங்கன்ட்டு
ஆமா
நம்ம நைட்டு வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு இதுதா பண்றோ அத்னால நமக் தெரியு நம்ம எதப் பண்ணோ எந்த ஆ எந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலன்றது நமக்கு தெரியு
ஆமாங்க
அது போய் கேட்டோம்னாலு அவரு ஒரே வார்த்தைல அது உங்க பேர்லியலா வராதுன்றாரு ஆனா இதுல நம்ம பேர்ல தா வருது நாளைக்கு சம்பள சேத்தி கேக்கு போது உங்களுக்கு இத்தன தப்பு வந்ச்சு
சேரிங்க சம்பளோ சேத்தி கேட்டா இன்னு வேற எதாது கஷ்டமான வேல இருக்குதா போட்டு தர்லாமா இல்ல வேலயவுட்டு தூக்கிரலாமானு அந்த ஐடியா தா பண்ணுவாங்க சம்பளமலா குடுக்க மாட்டாங்க
அதனால
இந்த கம்பெனில ஒரு ஐநூறுவாயாது சேத்தி போடுவாங்களாங்க மாசோ வருச சம்பளோ
வருசோ எனக்கு மொததடவ முந்நூரூவா சேத்தி குடுத்தாங்க
சேரிங்க
அப்புறோ இந்த தடவ ஆயிரத்தி ஐந்நூரூபா சேத்தி வந்ததுங்க
பரவாயில்லைங்க அந்த மொதல் மாசோ மட்டுந்தா சேத்தி வருமா இல்ல மாச மாசமே சேத்தி வருமா
மொத வருஷ் மொத ம வருஷத்துக்கு முன்னூரூபாங்க அது மாச மாசோ சேத்தி வந்துரு
சேரிங்க
இந்த ஆயிரத்தி ஐநூறு இனி சேத்தி வருங்க அது அதுதா பத் தலனு நாங்க சேத்தி கேட்ருக்குறோ ஏன்னா நாங் இங்க குழுல ஆளே இல்லைங்க மூணு பேரு தா இருக்குறோ
மூணு பேரு மொத்த வேலையு செய்றீங்க
மூணு பேரு தா மொத்த வேலை இப்ப என்ன அதிகமான ஒரே நிமிஷோங்க கூப்பறே
ஆ சேரிங்க
ஓ